வணக்கம் தோழி அது எப்டி ஃபுல்லா கட் அய்டுச்சுங்ளா நம்ம ஃபுல்லா பேஸ்னோமா
ஆம்மா
ஓக்கே ஓக்கேங்க
ம் பொதுவாதா ஆச்சு தோழி
புரிலங்க
அதுவாதா ஆச்சு
ஓக்கே ஓக்கே ம் அதுதா அதிகமா கண்ணாடி பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஆனா நா பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுவ எங்க வீட்டுக்கு இப்புடி கொஞ்சோ பக்கமாவே பக்கோனா இது எங்க வீட்டு வாசல்னா இப்டி பாத்த மாதிரி அவங்க வீட்டு வாசல் எங்க கீழ்ழே ரெண்டு போஷன் நாங் ஒரு போஷன் பக்கத்தில்ல அந்த பொண்ணு இப்பதா சிக்ஸ்த்து படிக்கிறா வந்து நின்னாலே அது பீரோல அ அதா சென்டரா இருக்கோன்னல மீரர்ல
ம்
டுவா கண்ணாடி பாத்துட்டு டான்ஸ் ஆடுவா அடிக்கடி மூஞ்ச பாப்பா நா அவள சொல்லிட்டே இருப்ப முன்னாடி இ தெல்லா யூஸ் பண்றதுக் முன்னாடி அதிகமா கண்ணாடி பாக்காத பாத்துக்கிட்டனு ஆடாத அப்டின் சொல்லீட்டு இப்ப நா பாக்குற இப்போ வந்து பேக் போட்றோ கண்ணாடிய பாத்துதான பேக் போட முடியு அது வாஷ் பண்றோ வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம கண்ணாடிய பாப்போ சோ அதிகமா பாக்கற மாதிரி எனக் கு ஒரு ஃபீல் ஒரு ஸ்கிரீனாவது கண்ணாடிக்கு போட்லாமா அப்டியாவது நம்ம கவ் கொஞ்சோ பாக்காம இருப்போமா அப் புரியாதுங்க எனக் கொஞ்சொ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியிதா ஏனா சும்மா கண்ணாடிய பாத்தாலு நம்ம டல்லாய்டுவோ அப்டின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லயா
ஆமாம்மா நா வந்து ஃபுல்லாவே வந்து வேணு மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்ப வந்து ஃபுல்லா மேக்கப் இப்ப முகூர்த்த டே ஸ்ல சோ வந்து இப்ப கூட ஒரு டூ டேஸா போயி ட்டு வந்தேங்க ஆ இப்ப இன்னைக்கி மத் தியானம்தா வந்தே நிச்சயதார்த் தோ அப்பறோ மார்னிங் மேரேஜ் ஆ, இங்க ஆமா முடிச்சுட்டு வந்தே கொஞ்சோ அங்க எப்டினா ம், ஆ ம் எந்த மாதிரினா நா மேக்கப் மட்டும்தா அட்டன் பண்ணுவேங்க எங்களோட அண்ணி வந்து ரெண்டு பிரான்ஞ் வச்சிருக்காங்க
உம் ம்
அவங்க கடைக்கு நா அப்பாப்பா பேயிட்டு இருப்பே ஆ ஆமா மெஹந்த் தி நா போட மாட்டேங்க ஏன்னா வந்து போட்டுட்டு இருந்தே நமக்கு இந்த ரெண்டுமே ஆப்ரேஷன் பத் துக்கோங்க பேக் ஆமா உ்காந்தாலே எனக்கு அப் அப்படியே எனக்கு ஒரு மாரி கிரு கிரனு மயக்கம் வந்துரும்
உம் உம் அது கொஞ்ச பொறும வேணுங்க ரொம்ப டைம் எடுக்கு இல்லையா கண்டிப்பா ஒரு போர் டு பைவ் அவர்ஸ் எடுக்கு இல்லையா ரெண்டு கைக்கு ஃபுல்லா போடணு
உம் ஆமாங்க அது கை காலுக்குன்னா மேல வரைக்கும் போட சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம்மயிரும் அதனால நா வந்து
ஆனா அதுல உங்களுக்கு கொஞ்ச காஸ்ட் அதிக
ஆ இல்லல்ல அதுக்குனா கம்மி தாங்க அதுக்குனா வந்து டூ தௌசண்ட் இந்த மாரிதா தரு தருவாங்கங்க நாங்க மேக்கப்னா நாங்க ஒரேடியா வந்து இப்போ ஒரு மேரேஜ்னா டென்னு ஆமா பேக்கேஜ் மாரி நாங்க பேசிருவோ இதுதா எனக்கு கொஞ்ச மேக்கப் கொஞ்ச ஈஸி க்கற மாரி இருக்கு என்னன்னா அ டக்குன்னு முடிச்சுட்டு வந்தர்லா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப க அ இதுவுமே கஷ்டந்தாங்க ஆமாம் இ
காண்டோர் பண்ணணு எல்லாமே எல்லாமே பா ப்பங்க நானு சொல்ல போனா என்னுடைய எனக்கு வந்துட்டு அ இதுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் பாத்துருந்தாங்க
ஓகே
அதுக்கு வந்துட்டு அந்த எங்கேஜ்மெண்ட்க் வந்துட்டு பார்லர் மேக்கப் தா போனே அத டச் அப் மாதிரி சொல்லுவாங்கல்ல அது வந்து தௌசண்ட் ருபீஸ் க்கு அவுங்களே எனக்கு சேரி கட்டிவிட்டு ஹேர் இதுவு அவுங்களே பண்ணி விட்டு எனக்கு அந்த டச்ச மாதிரி அந்த மினி மேக்கப் அதுவுமே எனக்கு பண்ணி குடுத்துட்டாங்க
ஆஹ் அ
என்னோட ஹேர் கொஞ்சோ லென்த்தாங்க தாங்க இருக்கு இடுப்புக்கு கீழ இருக்கு ரொம்ப இல்ல இடுப்புக்கு கீழ அப்ப கொஞ்ச வந்து கொஞ்சோ மொத்தமா இருந்துது இப் இப்ப பென்சில் மாதிரி தா இருக்குது என்னோட ஹேரு அதனால எனக்கு அடிஷ்னல் எதுவு தேவப்படாது இதமுடி எதுவு வந்துட்டு தேவப்படாது சுங்கம் வெச்சாலே எனக்கு கொஞ்சோ பேக்கு கீழ இருக்க மாரி தா இருக்கு
ஓகே ஓகேங்க
ம் சோ அந்த இது எனக்கு புடிச்சிருந்ததா
ஸ்டெயிட்டா கேல்ஸா உங்ளுக்கு
எனுக்கு ஸ்டெய்ட் ஹேர் தாங்க அதுவு எனக்கு எந்த ஒரு கிளிப்பு போட்டாலுமே எனக் சரிஞ்சிட்டு வந்து கீழ விழுந்துடு ஆமா கீழ வந்துடு
கேங்க
அது எப்டி நீங்க டைட்டா போட்டு எப்டி இது பண்ணீங்கனாலு அது பாதியாவ்து எறங்கிடு
உம் உம்
அந்த மாதிரி தா என்னோட அம்மாக்கு நீ ட்டமாருக்கு முடி என்னுடைய அம்மாவோட அம்மாவு புன் நீளம் அவங்களோடது எங்க அம்மாக்கு வந்துச்சு எங்க அம்மாவோடது எனக்கு வந்துச்சு ஆமா ஆனா என்னோட பெரி என்னோட பெரிம்மாக்கு முடிச்சு இன்னு ஏன் பொண்ணுக்கு தாங்க முடி வளர மாட் ட்டுகிது
அஹ்யயோ ஹூ
மூணு டைம் மொட்ட அடுச்சாச்சு ஆமா மொ ப அது தா போ
நீங்க பொறந்ததோனேயே நீங்க தா பண்ணிருவீங்களே
பொறந்த ஒடனே ஏன் பொண்ணுக்கு பண்ணலைங் என் மூணு மாசத்துக்கு அப்பறம் தா என் பொண்ணு கு மொட்ட அடிச்சோ ஆஹ இல்லங்க அது அந்தத நமக்கு அந்த தீட்டு கழியணும் அப்டி இல்ல அது தீட்டுக்கழிய ஃபாட்டி டேஸ்கு மேல ஆகு
ஓகே ஓகே நா நறைய பாத்திருக்கேன் வும் சின்ன கொழந்தலயே அடிச்சுருப்பாங்க
அது தா ஃபாட்டி டேஸ் ஒன்றர வயசு அப்டில்லா ஹக்கீகான்றது குடு ப்பாங்க இல்லயா இந்த ஆடு கொடுப்பாங்க பெண் குழந்தனா ஒரு ஆடு கொடுக்கணு ஆம்பள பையன் அப்டிங்கு போது ரெண்டு ஆடு குடுக்கணு
சரி சரி சரி
அது ஹக் கீகா குடுப்பாங்க சோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஏழு நாள்ல பண்ணா சுன்னத்து எங்களுடைய இது படி நல்லது இல்லிங்களா அதுக்காக அந்த மாதிரி இருந்தாக்கா ஏழு நாள்ல வந்துட்டு மொட்ட அடிப்பாங்க ஒரு சிலவங்க அப்படி இல் அப்படின் போது அது தீட்டுல எதுக்கு வந்துட்டு முடி எடுக்கணு வேண்டாம் நாற்பது நாளே கப்பு எங்களுக்கு நாற்பது நாள்ங்க தீட்டு அப்படின்றது அதனால அதுக்கப்புற பண்ணிக்கலா அப்படின்ட்டு இருக்கவங்களு இருக்காங்க நா எம் பொண்ணுக்கு மூணு மாசத்துக்கு அப்பறந் தாங்க முடி எடுத்தே
ஓகேங்க ஓகேங்க
இ இது வரைக்கு ப்ப ஒன்ற வயசில மூணு மொட்டை ஆகிருக்கு அவருக்
நானு இப்போ மூணு மாசத்துல நாங்க இந்த தடவ வந்து அடிச்சிட்டோ ஏன்னா எங்க பெரிய பாப்பாக்கு ரொம்ப முடி இருந்துச்சுங்ளா ஆ அதனால வந்து நாங்க அடிச்சுட்டமே ரெண்டு பாப்பாவுக்கு சேர்த்து அடிச்சுட்டோ இன்னோ காது குத்தலங்க எங்க
ஏம் பொண்ணுக்கு நா காது குத்திட்டேங்க ம் காதே ஆமா காதே குத்திட்டு அதுக்கு மறுநாள் தா வந் துட்டு அவளுக்கு வந்துட்டு மொட்டைய அடு ச்சுது ஏன்னா என்னோட தம்பி வந்து ட்டு டிரெய்னிங் போயிட்ருக்கா ஆமாம் ஃபயர் சர்வீஸ் இருக்கு இல்லைங்க ளா அது எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனதுனால அவனுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கா அவனுக்கு லீவே கடையாது சண்டே கூட அவனுக்கு ஆஃப் டே
உம் சேரிங்க செரிங்க
அதனால அவனுக்கு கேரளா அதர் ஸ்டேட் வந்து சிக்ஸ் மந்த் வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க அதுக்கு அவன் போறதுக்கு க்கு முன்னாடி எ எம் பொண்ணு பர்த்டேக்கு கூட அவ வரல அதனால அவ இருக்கும்போது ஏதாது பண்ணணு அவ இல்லாத போதே நம்மளுடைய பொண்ணது எல்லாமே நடக்குது அப்டின்ட்டு இது பண்ணிட்டு இருந்த அதனால அம்மா வீட்டுக்கு போணு ஓ போயிட்டு தம்பி இருக்கும் போதே மா காது குத்திடலான்ட்டு காது குத்தியாச்சு
எனக்குமே எங்க அண்ணனும் ஃபாரின்ல இருக்கா ம்
போயிருந்தோ நாகூர்ல போயிட்டு மொட்டைய அடி வெச்சிட்டு வந்துட்டோ
ஒ ஓகேங்க ஓகேங்க எனக் க்குமே எங்க அண்ணனு ஃபாரின்ல இருக்கா எ ஹஸ்பண்டு ஃபாரின்ல ரெண்டு பேர் வர்ற நேரத்தா மொட்டைடிக்க முடியுமே
ம் ம்
சில நேரங்கள மொட்டை காது குத்த முடியு சோ வந்து அ எதிர் ஏன்னா நாங்க ஃபஸ்ட் மொட்டையே எங்க அண்ண மடியில வச்சு அடிக்கல ஏன்னா அவன் ஃபாரின்ல இருந்தா அதனால எங்க அண்ணியோட ஹஸ்பண்ட் மடியில தா வச்சு அடிச்சோ அவங்க அண்ண மொறைன்ட்டு அ ரெண்டாவது மொட்டை வந்து சமயபுரம் அங்க வந் ந்து ஆ எங்க அண்ண மடியில வச்சு அடிச்சே காது குத்துறது அண்ண மடில தான வச்சு பண்ணணுமே அதனால வந்து ந நாங்க வேற அஞ்சு கடா வெட்டுறதா வேண்டியிருக்கோ அதனால கொஞ்ச பெருசாதா செலிப்ரேட் பண்ண ஏன்னா எங்ககூட கல்யாணொ இந்த கோரன்டைன்ல கொரோனா டைம்ல நடந்துச்சு
அதேதாங்க எனக்கே கொரனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கங்க எங்க அம்மாக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருந்தது எங்க அம்மாக்கு வந்துட்டுத அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு தா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு கால் மேலே கால் உங்க அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆக சொல்லுங்க அப்டி இல்ல அப்டின்னாக்கா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுப்போ கவன்மெண்ட்க்கு வந்துட்டுமே நீங்க வந்து ஒத்துழைக்க மாட்டறீங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்டின்னுட்டு அவங்க கூட ஒரு ரெண்டு நாள் தெரிஞ்
ஆஹ்
ஆக்சுல என்ன நா ஆ நா வொர்க் பண்ண இடத்துல எங்களுக்குமே எடுத்திருந்தாங்க
செரி
ஆனா ஆக்சுவலா அதிகமா அந்த டைமுக்கு போகவே வே இல்ல எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திருமபி நானும் எங்க அம்மாவ கூப்பிட்டுட்டு போயி்ட்டு அவங்கள இது பண்ணி ஹாஸ்பிடல அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகல நீங்க வீட்டுல கூட மானிட்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வீட்டுக்கே கூ கூப்பிட்டு வந்தாச்சு போன உடனேவே அப்புறோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்குன்னு சொல்லிட்டாங்களா திரும்பி அவங்க கால் பண் ணி நம்ம இது பண்ணி நம்ம போறதுக்கு அண்ணே எனக்கு இது மாதிரி பாசிட்டிவ் வந்திருக்கு எனக்கு மெடிசன்ஸ் மட்டு குடுங்க நா வீட்லயே வந்துட் டு ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்குறாங்க நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு குவாரண்டைம்ல ஒரு ரூம்ல இருந்துக்கறோ அப்படின் சொல்லி ட்டு எங்க வீட்டுக்கு அந்த சீல் மாதிரி எல்லா அந்த டேப் சுத்துவாங்க இல்லையா
ம் ம்
சுத்திட்டாங்க அதுவு மேரேஜ்க்கு கொஞ் ச முன்னாடி
அய்யயோ உம்
டி
உம்
அப்புற நாங்க வந் து தா அந்த டைம்க்கு வந்து ஒரு பிஃப்டீன் புரியலங்க
ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா நீங்க
இல்லங்க ஃபீவர்ல்லா எதுவுமே கெடையாது ஒன்னும் மே கெடையாது அவங்க சொன்ன அந்த சிம்டம்ஸ் லா எதுவுே கெடையாது ஆனா சரி ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவ் ஆயனதுக்கப்புறோ ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறோ எங்க அம்மாக்கு அது ஒரு எண்ணம் ஆ டேஸ்ட்லஸ் சொல்லுவாங் கல்ல டேஸ்ட்லெஸ் ஆஹ் இருக் கு அப்டின் ட்டு சளி புடிக்கிற மாதிரி நமக்கு எதும் மோந்தா நமக்கு வாசன வரமாட்டிங்குதுன்ட்டு அதுல எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எதுவுமே வந்துட்டு டேஸ் டே தெரிய மாட் டிங்குது வாசன எதுவுமே வரவே மாட் அது அவங்களுக்கு பிரம்மைங்க
உம்
அவுங்க என்ன குடுத்தாங்க பேராசிட்டமாலு ஆன்டிபயட்டிக் தா குடுத்தாங்க வேறு எதுனா குடுத்தாங்க வேறு எதுவுமே குடுக்கல கொரோனா டைமுக்கு
உம்
அதுதா எடுத்து துக்ட்டோ டெய்லியு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அந்த மெடிசன் தா எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருந்தோ
செரிங்க செரிங்க
உம் அப்புற ஒரு வழியா அதுக்கப்புற அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஆ ஃபிஃப்டீ டேஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க
அஹ் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அதா சாப்பாடுன்னா எப்படி பாத்துக்கிட்டீங்க
எ அப்பா இருக்காருல்ல அவுங்கக்கு அவரையு கடைக்கு ஆஹ் கடைக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதா காயாவது வாங்கிட்டு வாங்க நம்மளே சமைச்சிக்கலாம்ட்டு நா தம்பி பொண்டாட்டி இருந்துச்சு
சேரிங்க ஆஹ்
அவங்க அவங்க அவ சமைச்சு குடுப்பா அப்பற நீ அங்க வச்சிடுமா நீ சாப்பிட்டுட்டு உள்ள போயிடு அதுக்கப்பறமேட்டு நாங்க ரெண்டு பேரு வந்துட்டு போட்டு சாப்பிட்டுக்குறோ அப்படிலா சாப்பிட்டுட்டு எங்குளுக்கு தனியா வந்துட்டு குடுத்துரு நாங்க அதலருந்து சாப்பிட்டுக்குறோ அதை நீ வாஷ் பண்ணி வச்சுடு நாங்க சாப்பிடுற பாத்திரத்தை வந்துட்டு நாங்களே வாஷ் பண்ணி வச்சுடுறோ தொடாத அப்படின்ற மாதிரி அப்புற நமக்கு இருக்கு இல்ல நமக்கு இருந்து அவ்த இது பண்ணா அவங்களுக்குந் தான அது அஃபெக்ட் ஆகுது காத்து மூலி
ஆம்மா ஆமாங்க கண்டிப்பா உம்